ஹலோ
வணக்க மே நல்லாருக்கீங்களா
அ கிங்களா
ஆ நல்லா இருக்கேங்க
சாப்ட்டாச்சுங்ளா
இல்லேங் மேடோ இனிமே தா சா சாப்புனு அதுக்குள்ள எனக்கு ஒரு டவுட்டுங்க அக்கா அதுதா வந்துட்டு க உங்கட்டு கால் பண்ணலான்ட்டு இப்ப எனக்கு பந்து இந்த டயட்ட பத்தி டயட் பத்தி கொஞ்சோ நெறைய டவுட்ஸ் இருக்குங்க அதுனால கரேட்டா நா டயட் ஃபாலோ பண்றேனா என்னனு தெரில அத நா நண்பர்களுகிட்ட கேட்ட அப்றோ உங்க நம்பர் குடுத்து அவ அவங்ட்ட கேக்க சொன்னாங்க உங்களுக்கு அத பத்தி நல்ல ஐடியா இருக்குன்ட்டு அதனாலதா நா வந்து நல்ல கால் பண்ணுங்க இப்ப பத்திங்ன்னா காலையார் நார்மலா எடுத்துகுறது ஈவ்வினிங் வந்து ஒரு சிக்ஸோ க்ளாப் ஃபை ஃபை டு சிக்ஸ் ஒன்அவர் வாக்கிங் போவே அதாவது கிரௌண்டு பாத்தீங்கன்னா அ கோ கோல் ஃபுட் பால் கிரௌண்டு ஆக்ச்சுவலா அதுப்போக எக்ஸ்ட்ராவூ கிரௌண்டு நெறைய எடோ இருக்கு அந்த கோ கோல் போஸ் நீங்க ரெண்டு கோல் போஸையு ரவ்ண்டுஅடிச்சீங்கனா பாத்திங்கனா டூ டூ ஹண்ரட் மீட் ரிம் மாரி வரு டூ ஹண்டரட் அ டூ ஹண்ரடு ஃபுல் ரவ்ண்டு அடுச்சுட் வந்து ஒரு ரவ்ண்டு அடுச்சு வந்து இந்த கோல்போஸு அந்த கோல்போஸு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மாரி வரு நாங்க இந்த எஜ்ஜுக்கு அந்த கிரௌண்டு இந்த எஜ்ஜீ அந்த எஜ்ஜுக்கு போனோம்னா ஒரு ரவுண்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு வரு அந்த மாரி ஒரு பத்து ரவ்ண்டு அடிப்பே சோ அவ்ளோக் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ மீட்டர் நடந்த மாரி இருக்கு நா சாய்ந்தரோ மட்டு தா வாக்கிங் போவே ஆனா காலைல டயட்டுன்னு பாத்திங்கன்னா காலைல நா நா சாப்புடுறதே எங்க வீட் ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இட்லி டிஃபன் எனக்கு புடிக்காது இந்த உப்புமா ஐட்டோ அதெல்லா சாப்ட புடிக்காது எனக்கு அதனால இட்லி உப்புமா அதே மாரி எதாது தவிப் க்க இருக்க முடியாத நெலயெல்லா வந்து சாந்தரோ நேரத்துல சாப்ட்டுக்குவே ஆனா நார்மலா வந்து அம்மாவ வந்து சாப்பாடு பருப்பு இந்த மாரி காலைல பண்ணுவாங்க நா காலைல சாத மாரி சாப்புடுவே அப்புறோ மதியானோ பாத்தீங்கன்னா சாப்பாடு கொழம்பு சாம்பார் ரசோ பொறியல் இந்த மாரி இருக்கு நைட்டு டிஃபன் ஐட்டம் மாரி பண்ணுவாங்க இப்ப வந்து ஃப்ரண்ட்ஸ் வந்து கொஞ்சோ எனக் ஒர்க் வெயிட் அதிகமானட்டின் வஞ்சுன் சொன்னாங்க டயட்ட மாத்த சொன்னாங்க அது மூணு அந்த சாப்பாடு அதிகமா சாப்படுறா இட்லி தோசைல்லா அவாய்ட் பண்ணு அடின்ட்டு அவ சொல்றான்னா காலையில வந்துட்டு கொஞ்சோ அந்த மில்லட்ஸ் மாரி எடுத்துக்கோ அப்டின்னாங்கோ நா இப்போ என்ன பண்ணே அந்த கம்பு வாங்கி அதை பொடி பண்ணி அது நாட்டு கம்பும் கெடைக்கதுங்க நம்ம நார்மல் கம்பும் கெடைக்கு நாட்டு கம்பு மாரி வாங்கி பொடி பண்ணி அந்தந்த அந்தந்த த கம்பு சாப்பாடு பண்ற மாரி பண்ணி வச்சிருப்பே பணி வச்சுட்டு அத அத வந்து து தண்ணி ஊத்தி வ வச்சிருவே அன்னைக்கி புல் டே நைட் அப்புற அந்த அப்றோ காலைல வந்து ஆ அத வந்துட சின்ன வெங்காய ஆ வார்த்தல் ஏதாவது சுண்டக்காவத்த அது மாரி சைட் டிஸ்ஸ வச்சு ட்டு அது சாப்டுவோ கால் இப்போ மதியான கொஞ்ச ரைஸு ஆ சாம்பார்ரு இந்த மாரி சாப்பிடுவே இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச சப்பாத்தி இந்த மாரி சாப்பிட்ருக்கே ஆனா இருந்தாலு வந்து ஒடம்பு வந்து சில டைம் நைட்டு் கொஞ்ச அதிகமா சாப்பிடுறே ஏன்னா அந்த அந்த காலையிலயு அந்த கம்மம் குழும சப்புறோ ஈஸியா டஜஸ்ஸன் ஆகுது மதியான பாத்தீங்ன்னா சாப்பாடு சாம்பாரு இந்த மாரி கொஞ்ச ஈஸி டயட் ஃபுட்டு் தா சாப்பிட்றே ஆம் அப்புற நைட்டு பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரெண்டு மூணு சாப்பிட்றே அதனால சில டைம் நைட்டு வந்து தூ தூங்குனதுக்கப்புற அ மிட் நைட்ல பசி ஆகுது ஏதாவது சாப்பிடணும் அந்த மாரி தோங்கிட்டே இருக்கு சில டைம்லா வேற வழியி போய் சாப்ட்டுருவே ஏதாச்சு சாப்பாடு இந்த மாரி இருந்துச்சுன்னா சாப்ட்டுருவே
ம் ம்
எனக்கு என்ன பிரச்சனைனா சாப்பிடாம கொஞ்ச கர அ வயிறு காலியா போட்டா எனக் கொஞ்சோ வ வயிறு பால இருக்ங்காட்டிக்கு ச ரெண்டியு வயிற் எரிச்சல் புடிச்சுக்கு ச அதனால கொஞ்சோ பயமாவு இருக்கு அதனால வேற வழி இல்லாம் சாப்பற மாரி ஆயிடுது இதுக்கு வந்து எ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அங்க காலையில வந்துட்டு வெறு வயித்துல அ இந்த மாரி தேங்கா ம தேங்கா மாரி பால் மாரி செஞ்சு குடிக் சொல்றாங்க அ சிலது கேட்டா அது குடிச்சினா உனுக்கு ரொம்ப ஃபேட் அதிகமாகுங்கறாங்க எனக்கு இதுல எத ஃபாலோ பண்றது அப்டினே தெர்ல சில ஒவ்வொருத்தர் சொல்ற டயட் ஒரு மார்ருக்கு சிலர் வந்து மில்க் புரோட்டீன் மாரி மெ எடுத்துக்கோ அப்டிங்கறாங்க மெ சா இத எடுத்துக்கோ அப்போ அது வந்து எடு சொல்றாங்க எந்த மார் டயட்டு ஃபாலோ பண்றதுன் எனுக் கொஞ்சோ அ த ரொம்ப தடுமார்றே சோ அத நீங்க எதாவ்து எனக்கு அத பத்தி கொஞ்சொ சொன்னீங்க
இல்ல உங்குளுக்கு பசிக்கிற டைம்ல நீங்க சாப்பட்றது ரொம்ப கரெக்டான விஷ் யந்தா நல்லா பசிக்ம்போது கண்டிப்பா சாப்புண்ணு ஆனா அது என்ன சாப்பட்றோ அப்டிங்கறதுலதா இருக்கு நீங்க வந்துட்டு அ ரைஸ் சாப்டாம அதுக் பதிலா வேற எதாவ்து சாப்பல்லா அ வெறு லிக்விட் எடுக்காம நீங்க சாலிடா ஒரு இப்போ கேரட்டே ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்கன்னா அத அது கடிச்சு சாப்பல்லா அது கட் பண்ணி வெச்சா அது வந்து கஷ்டந்தா புடிக்காதா என்ன பண்றது வய்சு ஆகுது நம்புளுக்கு நம்ம வந்து அதுக்கு தவுந்த பண்ணிட்டு இருந்தாங்க
ஓகே ஓகேங்
என்னன்னா இப்ப வந்துட்டு போய் தேவையில்லாம துக்கு வேண்டி நம்ம டாக்ட்ருட்ட போய் காச குடுத்து ஊசிய போட்டு ஒடம்ப கெடுத்துக்வோ ஒரு நாளு ஒடம் செரி இல்ல அப்டி இப்டின் சொல்ட்டு அதுக்குப்பிறதா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அ நம்ம வந்துட்டு எடுத்துக்லா ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட்டு நெல்தியான ஃபுட்னா என்னன்னா நீங்க சொன்ன மாரி அந்த கம்பு சோளம் இந்த மாரி இருக்கக்கூடிய இல்ல எதாவ்து ஒண்ணு செஞ்சு சாப் ட்டுக்ட்டே இருக்லா நம்ம அத வந்துட்டு சும்மா ஆவில ஆவுச்சு அந்த மாரி சாப்பல்லா அதுல வந்துட்டு நம்ம சாப்பர்ல்ல வந்துட்டு ஒன்னு தப்பே இல்ல அடிக்கடி சாப் ட்டுட்டேருக்கணு அது சாப்டும் போது வந்துட்டு நம்புளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாவு இருக்கு பிளஸ் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகாது அ ஒரு கொய்யா பழமோ இல்ல ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாரி எதாவ்து ஒன்னு வெச்சி சாப்ட்டுக்கலா வயிறு ஃபில்லிங் ஆகாம இருக்கு அந்த பசிக்கிற ஃபீலிங்கே இருக்காது அதுஸ் ப்படும்போது உங்குளுக்கு அந்த மாரி எதாவது ஒன்னு அப்பப்ப நம்ம வந்துட்டு அ சாப்ட்டுட்டே இருக்லா அது சாப்பட்றதுனால வந்து பாத்தீங்ன்னா உங்குளு க்கு ஒரு நார்மல் டையட்டு உங்குளுக்கு ஃபாலோ பண்ணுன்னா நறைய பேரு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்காக நறைய டையட்டீஷன் ஃபாலோ பண்றாங்க அவுங்க ஃபாலோ பண்றது அவுங்க சொல்ற படி க்கி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன டைம்க்கு என்ன சாப்பண்ணுங்கறாங்ளோ அதே மாரியே ஃபாலோ பண்ணா அக்யூரட்டா வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது இன்னிக்கி இவ்ளோ ஆகுன்னா அதே மாரி ஆகுது ஆனா சொல்றது சொல்ற டைமுக்கு ஃபாலோ பண்ணு
கண்டிப்பாங்க
ட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல யாருமே அத வந்துட்டு என்ன பண்ணிறாங்ன்னா ம் பிரேக் த்ரூ பண்ட்டு போயிட்டேருக்றா எனக்கு இன்னிக்கு கூட ஒரு தோழி பேசுனாங்க அவுங்க அத்தா சொன்னாங்க நா உங்ளுக்கு என்னன்ன டயட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாது ம் அத வந்துட்டு நா வந்து போவே போனாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப அந்த க்ன் ஸ்வீட் கா புடிக்கு பர்கர் புடிக்கு சீஸ் புடிக்கு அத பாத்தனா நா சாப்ட்ருவே என்னால வெய்ட்டே ரெட்யூஸ் பண்ண முல்ல க்கு ரொம்ப இந்த கிரேவிங்ஸ் இருக்கு அ பர்கர் கிரேவிங் இருக்கு அது இருக்கு கிரேவிங்ஸ்லந்து என்னால வெளிய வரவே முடிய மாட்டேங்கிது அப்டின்னே அவுங்க வந்துட்டு ரொம்ப இதுவா சொன்னாங்க ஆனா வெயிட் லாஸ் பண்ணணு எப்படியாவ்து வெயிட் லாஸ் பண்ணு ஏனா ஸ்வீட் கிரைவிங்ஸ் இருக்கு அப்டிங்கிறாங் அது எப்டி முடியுனானா அது சாத்திய நில்லாத ஒண்ணுதா கண்டி பா ஹெல்தியான ஃபுட்டு எதா ஃப்ரு ட்ஸ் அன் வெஜிடபிள்ஸு அதே மாரிதா ரைஸ்லருந்து ஒயிட் ரைஸு சுத்தமா அவாய்ட் பண்றதுனால வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்றாங்
ஓ ஆனா என்ன சொல்றாங்கனா வ வித்தியாசம் கெடையாதுதா
ண்டு சேம் தா பட் குவாண்டிட்டி க கமி பண்ணிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகப்படுத்திக்லா காய்கறிகள் அதிகப்படுத்திக்லா அந்த மாரி பண்ணும் போது வந்து பாதோம்னா நம்ளுக்கு தாராளமா ரெடியூஸ்
ஆமா இப்ப சே ப பாத்தீங்கன்னா வீட்லே சுகர் பேஷன்ஸ்லா இருக்காங்க அது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப சாப்ட போது பாத்தீங்கன்னா நீங்க கேர்ளா மட்டய அரிசில மாதிரி கவுர்மெண்ட்ல குடுக்குற ரேஷன் அரிசி மாரி இருக்கத வந்து குக்கர வச்சி சாப்டாம நீங்க வந்து வடிச்சி சாப்டுங்க அப்டி சாப்ட்டீங்கன்னா வந்து ரொம்ப ந ஒங்களுக்கு வந்து சுகர் இன்கிரீஸ் ஆகாது அதே மாரி காலைல சாப்பட்ற டிஃபன் வந்து உப்மா சாப்பட்றது இந்த மாரி இது அது உப்மா கோதும தோச சாப்பறது அப்டி சாப்ட்டீங்கன்னா ஒங்ளுக்கு வந்து சேம் ரைஸ் வக்கிற மாரிதா ஒங்ளுக்கு அதுலயு வந்து கார்போஹைட் அடுத்தது சுகர் கன்டென்ட் இருக்கு அதனால கூழ் மாரியோ இல்ல வந்துட்டு கஞ்சி மாரியோ இல்ல வந்துட்டு தோச மாரியோ அரச்ச மாரி சாப்டாம கொஜ்ஜோ சாலிடா சாப்டுங்க அப்ப வந்து டயஜிஷின் டயஜி டயஜிஷனா இருக்டு டைம் இது சுகர் வந்து வந்து இப்ப நெறையா போறாங்காட்டி அவெ ரொம்ப வீக்கா இருக் பாங்க சோ அதனால வந்து ப்ரோட்டின் கிச்சாகு காலைல நீங்க நாலஞ்சு இட்லி சாப்பறீங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்டுங்க ஒரு ரெண்டு முட்ட வச்சுக்ங்க அதுல கூட கொஞ்ஜோ கொண்ட கடல மாரி வச்சுகங்க அப்டின்னு சொல் வாங்க அவிச்ச கொண்டக்கடல ஆக்சுவ்லா இது வந்து ப்ரோட் அதிகமா இருக்கு ஒங்ளுக் கார்போ ஹைட்ரேட் கம்மிய இருக்கும் சோ இது வெயிட் லாஸு ஆகு ப்ளஸ் வந்து சுகர் பேஷண்ட் ரொம்ப நல்லாருக்கு பட் சுகர் பேஷண்ட் தா ஃபாலோ பண்ணனுன் கெடையாது நீங்க வந்து நார்மலா இருக் இன்னோ இந்த டையட்ட ஃபாலோ பண்ணா வெய்ட் க்ளாஸ் பண்லா அப்டிங்கற மாரி சொல்லிருந்தாங்க நானு அத தா ஃபாலோ பண்ருக்கே வேற என்ன தெரிதுங்ளா மேடம்
இல்ல சார் நிலா இது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ஜோ அந்த ஒர்க் அவுட் பண்ணா நல்லது பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னே சொல்லா ரெண்டுமே சேந்துச்சுன்னா ஈஸியா இருக்கு ப்ளஸ் ஹெல்தியாவு இருக்லா
புரியுது புரியுதுங்க ஒர்க் அவுட் சும்மா அந்த வாக்கிங் மாரி போனா போதுங்ளா அது கூட எதாவது
அது ரொம்ப பெட்ரு தா பட்டு கூட எதாவது நம்ப ஒரு பாடி ஸ்டெச்சிர் மாரி எதாவது ஒன்னு பண்ணிகிட்டா இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லாம் அது இன்னமாரி நல்லதா நெறையா இருக் யூட்டூப்ல நீங்க எது ஒங்ளுக்கு கம்ஃபர்ட்டபுலா இருக்
ஆ நா இந்த மாரி டயட் ஒருடைம் ஃபாலோ பண்ணே ஒரு வாரோ ஃபாலோ பண்ட்டு ஸிம்மிங் போனே ஆனா ஸிவிம்மிங் போனா என்ன ஆவ்துனா ஸிவிம்மிங் எல்லா ஒரு ஒருமண் நேரோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்றோ பாத்தீங்கன்னா பயங்கரமா தண்ணி தாக அடிக்கிது நெறையா தண்ணிகுடிக்கனு அதுக்கப்றோ பாத்தீங்க சாப்டனு அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சாப்பட்ற மாரி ஆயிருது ம்ச் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டயம் ஸ்விம்மிங்ல ஃபுல்லானா கை கால் எல்லாமே ஆட்றங்காட்டிக்கு ரொம்ப அந்த டயர்ட் இருக்றங்காட்டிக்கு நம்ப நம்ப லிமிட்டுக்கு மீறி செரி இன்னிக் கண்ட்ரோல் பண்ணலா அப்டின்னு பாப்போ ஆன முடியாது கொஞ்ஜ நெறையா சாப்ட்ருவோ ஓவர் லோட் ஆகி அப்பறம் அப்பறம் பாத்தீங்கன்னா டைஜஸன் ஆயிரும் பட் ஆனா நம்ம வயிறு அந்த டைஜஸ்டின் அவர வரைக்கும் வயிறு வந்து உப்பலா இருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு. எனக்கு இருக்கும் மத்த த்தவங்கலுக்கு கேட்டா அவுங்களுக்கு அப்டிலாம் இல்லலைங்கிறாங்க
ஓ ஓகே ஓகே ஆனா ரெ ஒ எதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு செவன் டேஸ்க்கு அப்டிதான் இருக்கும் அதுக்கப்பறமா செட் ஆயிரும் அதுக்கப்பறம் அப்பறமா நம்ம கண்டினுவ ஃபாலோ பண்ணோம்ன அது ரொம்ப கம்ஃபட்டபுலா இருக்குன்னு சொல்லாங்க
ஓ அப்டிங்களா
அது ஃபர்ஸ்ட் போன ரெண்டு நாள் மூணு நாள்ளே நம்மளுக்கு இப்டி இல்ல அப்டிதான் இருக்கும்
க ரிலேட்டிவ் ஒரு சொந்தக்காரன் கூட சொன்னாங்க இந்த மாதிரி பேலியோ டயட் அந்த டயட் அதாவது சாப்பிட்ட முட்டன்னா ஒரு காலையில முட்ட மட்டும் சாப்பிடணும் அஞ்சு முட்ட சாப்பிடணும் அவிச்ச முட்ட அப்பறம் சிக்கனா சிக்கன் மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லா சாப்டணும் அது ரொம்ப சொன்னாங்க அதெல்லாம் பாத்தாரு ஆன அவர் ட்ரை பண்ணி பார்த்த தாரு அவருக்கு வெயிடிட்டும் லாஸ் ஆகல இங்கிரீஸும் ஆகல ஆனா அதுக்கப்பறம் தொப்ப மட்டும் பெருசா வந்துருச்சு
இல்ல இது ப்ராப்பரா இது பண்ணா கண்டிப்பா கொறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து யா யாரோ சொல்றாங்கன் கேட்டு அவுங்க பண்ணியிருப்பாங்க ப்ராப்பரா அந்த டைட்டிஷன் வந்து ஃபாலோ பண்ண நம்மளோட ஹெல்த்து என்ன எடுத்துட்டா பெட்டரா இருக்கும் நம்ம இப்டி வாக்கிங் போணுமா இல்ல ஒர்க் அவுட் பண்ணுமா என்னங்கிறது வந்துட்டு அவுங்கதான் சொல்லுவாங்க நம்ம வந்து இன்னொருத்தவங்க பண்ணாங்கனு அவுங்களோடைய இத அப்டியே நம்ம பாடி அத எ எடுத்துட்டோம்னா அத ஆப்டா இருக்காது
ஓப்பன்னல பா டயட்டீஷின போய் கண்டிப்பா மீட் பண்ணா கொஞ்சம் நல்லா
ம் அவுங்க சொல்ற மாறியே பண்ணா தாராளம ரெடி உசாராய்ட்டு
ஓ புரிஞ்சது மேம் நீ சொன்ன மாரி நானும் பாக்குறேன் இங்க எங்க ஊர்ல எங்க ஏரியா டைட்டீஷின்ல தா சிட்டி நகரத்துக்கு தான் போகணும் நான் வேணா போய் பாத்துட்டு உங்களுக்கு பேசிட்டு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்றேன் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் பேசுனதுக்கு
ஓகேங்க ஓகே